ஹலோ ஹலோ
ஹலோ
கேக்குதா இப்ப கேக்கும் பாரு உனக்கு
ஆ கேக்குது
ஆ இப்பதா வெளிய வர ரூம்ல இருக்கனால டவர்ல்ல
ஓகே ஓகே
நீ எனக்குதா கால் பண்ண வர சொல்லல
ஆ விட்டு விட்டு கேக்குது
இப்ப ஓகேவா
ஆ
ம் ம் இல்ல இல்ல காரியாக்குள்ளதா வாரென்ட்டு சொல்லாம நீ பெசாட்ல வன்ட்ட
ஆ அப்டியா சாரி
யாரு கால் பண்ணா ஃபஸ்ட்டு கேக்குதா சுமி ஹலோ ஏ கேக்குதா சுமி என்னாச்சி ஒனக்கு நெட்டு வர்லயாயென்ன